மதியம் தொடர்ந்து நம்ம பேசலா தோழி
ஆ பேசலா தோழி அதுதா அந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கப்ப இவங்ககிட்ட பேசிட்டு இருக்கோ அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோ அப்டின்னு சொல்லி அ சொல்லுவோமா அது ஆட்டோமேட்டிக்கா இப் அப்டியாகு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்க ஈவினிங் ஆயிடுச்சுனா அவங்க பக்கத்துல இருக்கவகிட்ட பேசுவாங்க அப்டிதா ஸ்ப்ரெட் ஆகு தவர மத்தபடி இது ஆகாது அப்ப தெரியாத உங்க நியரஸ்ட் அந்த மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்க உங்க பக்கத்து வீடு உங்க எ துத்த வீடு அப்டி இருந்தாங்க வெச்சுக்கோங்க அவங்ககிட்ட நீங்க சொல்றப்ப
தெ இது ஆகாது ஏன்னா இவங்களையு தெரியாது அவுங்க யாருகிட்ட சொன்னாலு தெரியாது நம்மள யாரையுமே தெரியாது ஆ அந்த மாரி போயிடோ
செரிங்க தோழி தோழி இப்ப நா ஒண்ணு கேக்குறே நம்ம இப்போ ரொம்ப தூரமா ஒரு பயணம் போறோ
ம்
ஆ ட்ராவல் பண்ணி டிராவல் பண்ணும்போது என்னென்னல்லா எடுத்துன்னு போலா என்னென்னல்லா எடுத்துன்னு போக்கூடாதுன்னு உங்குளுக்கு தெரிஞ்சுத ஷேர் பண்ணுங்க தோழி
ஆ சொல்ற தோழி ஆனா நீங்க எந்த மாரி எடத்துக்குன்னு சொன்னீங்கன்னா நா அதுக்
இப்ப நம்மோ ஒரு டூருக்கு போறோம்ன்னு வெச்சுக்கோங்களே ஒரு சுற்றுலா போறோ ஒ ஒரு ஃபேமிலியா போறோ என்னென்னல்லா எடுத்துட் போலா என்னென்னல்லா வேணா இது எடுத்துன்னு போனா நல்லா இருக்கோ இது எடுத்துன்னு போனா நல்லா இருக்காது அப்டீன்ற மாரி சொல்றே
ஆ இல்ல தோழி நம்ம வந்து இப்ப போறது வந்து குளிர் பிரதேசமா இருந்துச்சு வெச்சுக்கோங்க மெயினா நம்ம ப நம்முளுக்கு நம்முளு க்கு நம்ம சொத் நம்ம பசங்களுக்கு என்னென்ன தேவயோ சொட்டர் எடுத்துக்கோ கண்டிப்பா இது எடுத்து அப்றோ அ சாக்ஸு இந்த மாரி இதாய் அது கொடைக்கானல் ஊட்டி இந்த மாரி இருந்தா குளிர் தாங்குறது மெயினா சொட்று போட்டாலே மேக்சிமம் பசங்களுக்கு ஓகேவா இருக்கோ ஸ்கார்ஃபு மெய்னா எடுத்துக்கணும்ன்னா கா த்து உள்ளே போனா ரொம்போ குளிரு இதா பண்ண முடியாதுன்றதுக்காக அந்ததுவு பாத்து ஸ்கார்ஃப் எடுத்து வெச்சுக்கணோ மெய்னா பசங் எங்குளுக்கு அதுக்கேத்தபடி ட்ரெஸ்ஸு இந்த உ உள்ளன் அதாவது அந்த காட் அ காட்டன் தா நம்ம வெய்லுக்கு போடுவோ உள்ளன் மாரி ட்ரெஸ்ஸு எடுத்துட்டு போனோனாலே தனியா சொட்றுன்றது கூட தேவ இருக்காது நம்ம அந்த மாரி கூட எடுத்துட்டு போயிக்குலா
ஆ
நம்ம அங்க போறப்போ வந்து என்ஜாய் பண்றதுக்கு தகுந்த மாரி என்னென்ன அங்க போய் நம்ம வாங்கறது திங்ஸலா கூட்டிட்டு வரதுக்கு எடுத்துட்டு வரதுக்கு தனியா ஒரு பையி வேற கொண்டு போணு தோழி அதுக்குன் ஏனா நம்ம வந்து போணுன்னா சும்மால்லா வரமாட்டோ எப்புடியு ஒரு லக்கேஜ அடிஷ்னல் ஒரு லக்கேஜ ஏத்ற மரிதா வாங்கிட்வருவோ நம்ம வா இது பிட்டாலு நம்ம பசங்க விட மாட்டாங்க நம்ம ம நம்முளுக்கு தேவையான வளையலு பேண்டு இத மாரி எதாவது இருந்தா கம்மலு டிசைன் டிசைனா வ இதெல்லா பாத்தோம்னா நம்மோ விட்டு வெப்போமா கடைக்கு இல்ல எறங்கிட மாட்டோமா என்ன ஏது உள்ள போய் எடுத்து பாத்து பாத்துருவோல
ஆமாங்க தோழி
அது மாரிதா தோழி உள்ள போனோனா எறங்கி எ என்னென்னன்னு செ எடுத்து பாத்துட்டு
அ
அது ஒரு ப பய்யி சேந்துரோ நம்ம பசங்களுக்கு விளையாட்டு திங்ஸு அவுங்குளுக்கு சேர்ந்துரோ அது ஒரு பய்யி தனியா சேந்துரோ இந்த மாரிதா தோழி ஏதாவது இது பண்ணணோ ஆனா போற எடத்துக்கு தகுந்த மாரி என்ஜாய் பண்ணனோ தோழி அங்க போயு நம்மோ மூஞ்சதூக்கி வெச்சிட்டு இங்க போவ முடியுல அங்க போவ முடியுல பொலம்ப கூடாது தோழி அதுதா நறைய நடக்குது ம் ஏன்னா ஒரு எடத்துக் போணு டைம் ஆயிட்ச்சி கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க இப்டியே நம்மள கூட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம போன ஃபீலிங்கே இருக்காது
ஆமாங்க தோழி ஒரு எடமா இர்ந்தாலு நல்லா சுதந்தரமா சுத்திட்டு
ஆம்மா ஒரு ஒரு நா ரெண்டு நாள் வேணு தோழி இப்பல்லா ஒரு எடத்துக்கு போனுன்னா ரெண்டு நாளு
ம்
போயி இன்னக்கி ஈவினிங் போனமா தங்குணமா நாளக்கி மறுநாள் ஒரு நாள் ஃபுல்லா இருந்துட்டு மறுநாள் எக்ஸம்ப்ளுக்கே நீங்க வந்து திருச்செந்தூர் எடுத்துட்டலே ரெண் நாள் வேணு ஏனா அங்கலா இப் திருப்பதி மாரி ஆக்கிட்டாங்க அங்க போனாலுமே அப்டிதா ஆகுது ரெண்டு நாளு சுத்தி கோயில சுத்தி கடலுக்கு போறதுக்கு ஒரு நாள் வச்சுக்க வேண்டித் இருக்கு கோ கோயில சாமி கும்புட்றதுக்கு ஒரு நாள் வச்சுக்க வேண்டித் இருக்கு அவுளோ சுத்து ஒ அதுவு நூற்ருவா தரிசனனாலே எவுளவு ஆகுது தெரிய்மா தோழி அஞ்சு மண் நேர ஆக்குது அ அஞ்சு மண் நேரத்துக்கு ஃபுல்லா நின்னுட்டு அதுக்கப்றோ முடியலப்பான் சொல்ல அளவ்க் தா சாமிய போய் பாப்போ அந்த மாரி ஆய்டுச்சு கு எல்லா கோயில்லியு கூட்டமு அதிகமா இருக்கு எந்த கோயில் எடுத்தாலுமே கூட்ட அதிகமா இருக் கோயிலுக்கு போற ஆசயே போய்டுச்சி
சரிங்க தோழி
வம் போனா இந்த மாரி வெளியூருக்கு இந்த மாரி எங்யாவ்து போனதா நல்லாருக்கு தோழி
ஆ இப் பசங்கல்லா கூட்டு போறதாந்தா எப் ப்டியு ஒரு டேப்லெட்டோ இப்ப எமர்ஜென்சி கி எதெதுலா தேவ ஃபீவர் டேப்லெட்டு ஃபீவர் சிரப்பு டப்புன் நம்ம அங்க பிட்டு எது இது பண்ண முடியாதுங்ள கொழந்தக்கி எப்ப எப்டி மாறுன் தெரியாது நம்ப அதா ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் கண்டிப்பா பேக்ல இருக்குனு தோழி
ஆமா தோழி அதா மிஸ் பண்ட்டு அதை அதயே சேத்து எடு பு வச்சுக்குணு கண்டிப்பா மருந்து காஃபு காஃபு ஃபீவரு அ இது ரெண்டு முக்கியமா எடுத்து வெச்சிக்கணு பசங்ளுக்கு ஏனா போனாலே தண்ணி சேர்றது எல்லா இருச்சு இல்ல
தடு லைவலிகிசினா தல தைலோ அந்த மரி நம்ப எது எதுல்லா யூ பண்ணமோ அதெல்லா எத்துட்டே போனு தோழர்
ஆது அ அது ஒரு ப பர்சுல போட்டு அதையு கொண்டு போணு இல்லன்னா அவ்வளவுதா அங்க போய்ட்டு ஒரு எமர்ஜென்சிக்கு கடைக்கு வந்தா நம்ம கட கடையா தேட முடியாது ஆ
தேடி இது பண்ணி வாங்கின் போ முடியாது அதனால இதுல பேக்ல எடுத்து போட்டா ஒரு ஓரமா இருக்க போது நம்மளுக் தேவன்னா யூஸ் பண்ணி பொருள் இல்லன்னா எடுத்துட்டு வந்துரு
திரும்ப கொண்டு போனது கொண்டு போ கோ கொண்டு போன மாரி கொண்டு வர போறோ அது ஒன்னு இருக்கு அதாவ்து கோவிலுக்கு தவுர மத்த எடத்துக்கு போறப்ப விளக்கண்ணயு சேத்து கொண்டு போற மாரிதா இருக்கு எனா இப்ப ஏனா வெயில் அதிகமா இருக்கு தோழி இந்த டைத்துனலா வந்து நம்மளுக்கு வந்து ஹீட் ஆகுது பாடி பசங்ளுக்கு வயிறு வலிக்க ஆரம்மிச்சிடுது அந்ததுக்கு நம்மோ போய் சுத்திட்டு வந்துட்டு ஈவ்னிங் வந் நைட்டு படுக்குறப்ப வ வச்சு உட்டுட்டேனா பசங்க அவுங்க பாட்டுக்கு தூங்கிடுவாங்க இல்லனா ரொம்ப கஷ்ட்டோ தோழி
ம் ம் அப்டிங்களா
இப்ப இருக்குற காலத் இதுல வெய்யில வெயிலுக் அந்த மாரி ஆயிடுச்சு நம்மளால முடியல ஆ
செரிங் தோழி இது இப்ப உங்கிளுக்கு எந்த உணவுல ரொம்ப நல்லா விரும்பி சாப்ட்டீங்கன்னா சமைப்பேங்க அடிக்கடிக்கி வீட்ல
அ தோழி அப்படின்றது நா எனக்கு ரொம்ப புச்சுசா சப்பாத்திதா தோழி நா சப்பாத்தி செய்யறது கஷ்டோ அதனால செய்ய மாட்டே உங்களுக்கு எது பிடிக்கு தோழி
நா எல்லாமே சாப் ப்பாடு செய்வே சப்பாத்தி வந்து சாப்ட்டா வராதுன்றதுனால அது கிட்ட போ மாட்டே வர்ஷத்துல ஒரு நாள் அந்த மாரி பூரினா அடிக்கடி போட்டுப்பே இன்னைக் கால கூட பூரிதா பூரி செஞ்சு இட்லி தோச அந்த இது ஐட்டல்லா செய்வே சமையல்ல வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே செய்வே ஆனா சப்பாத்தி மட்டு சாஃப்டா வர மாட்டேன்து அதா இப்ப இப்ப மேக்சிமம் இப்ப எல்லாரு சொல்லியிருக்காங்க பால் ஊ த்தி பெசனீங்க ஆ நல்லா இருக்கு இல்ல நெய் பட் ரு அது போல எதனா ஆட் பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்டின் சொல்லியிருக்காங்க
அ ஆனா தோழி நெ ஜமாவே வந்து நம்ம நெனைக்கிறோ ஆ இந்த அம் இது செய்யறது ரொம்ப ஆ நம்ம டிராவல் பண்றப்ப என்னென்ன இது பண்ண கொண்டு போக வேண்டிது இருக்குன் சொல்றோ அங்க டிராவல் பண்ணிட்டு நம்மளுக்கே தேவையானது மெயின்னா ஆ செட்டா ஒரு ஃபு இது ஃபுட்ட வந்து பாத்து சாப்பண்ணு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து எ எதையாவது வாங்கி சாப்ற்ற கூடாது அது ஒன்னு இருக்கு
நா கூட ம போனோன்னா எந்த சாப்பாடு நைட்ல சாப்பவே மாட்டே இங்க இந்து மதியம் களம்பற மாரி இருந்தனா மதிய சாப்ட்டு போற பாருங்க
ஆமா
நைட்ல எதும்மே சாப்பட மாட்டிகிறா ஒத்துக்காது நைட்ல சாப்பாடு அந்த ஃபுட்டு வந்து நம்மளுக்கு உடனே அக்செப்ட் பண்ணாது
மழ பெய்ற ஏற்ற மாரி இருந்ததுன்னா நம்ம து லைட்டா எடுத்துக்கலா கையில லெமன் வச்சுக்கலா ஆ இல்லையா பிரைட்டு சவனப்பு இந்த மாரி குளிர்பானங்கள கூட நம்ம வச்சுக்கலா ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம ரொம்ப யூஸ் பண்ண போறதுல இல்லன்னா புளிப் பு மிட்டாய் கூட வச்சுக்கலாங்க எதாவது மல செய்டு போற மாரி போ அப்ப கண்டிப்பா வண்டி ஏற்றப்ப நம்மளுக்கே வய்த்துலந்து அதுக்கு சாப்பாடு கம்மி திறந்தாலுமே தண்ணி குடிப்போம்ல தண்ணி குடிச்சாலு நம்மளுக்கு இதாகு அந்த டைத்தலயு அதே இது
நா அத நைட்ல மட்டு சாப்பட மாட்டே பகல்ல ஓகே ஓரளவுக்கு இதுவாயிடு நைட்ல மட்டு சாப்பாடோ அந்த மாரி எதுனா சாப்ட்டன்னா அது வேலயக்கா ஆரம்பிச்சிடு அது இல்லாம கார்ல வந்து ஏசி அது மாரி போட்டு போகு போது உன்னு ம் சொல்லவே வேணா தல சுத்தல் எடுத்துக்கு அது இல்லாம இயற் கேகாதுல அந்த டோர் விண்டோஸ்ஸ ஓபன் பண்ட்டு போனா ஓகே
ம்
ஒரு அளவுக்கு இல்லன்னா செட் ஆகுது ஒரு சில பேருக்கு அது மாரி
அதேதா ஏன்னா ப நா இதுல பஸ்ல போறப்பயே நம்மளுக்குல்லா ஆட்டோமெட்டிக்க வந்துரு
இப்ப மதிய டைம்லனா ஓகே ஏ சி போட் ட்டு கார்ல கூட கார் டாக்ஸில கூட ஏ சி போட்டு போறாங்க ஓகே அப்டில்ல நை டைம்ல இல்ல காலையில மார்னிங் காலையில காஃபி குட்சுட்டு அந்த ஏர் இது விண்டோஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போனா கூட வாமிட் டு வருது என்ன பண் சாதாரண ரோட்ல போனப வாமிட் வருது காலையில டைம்ல
இல்ல தோழி எனக்கு வந்து அந்த டோர வந்து குளோஸ் பண்ணாலே எனக்கு வந்துரு தோழி அது ஒ ஏசி போடாம ஓப்பன்ல இருந்தா வராது அந்திது காத்து உள்ளையே சுத்திக்கிட்டு இருந்தாலே நமக்கு வந்துருது
ஆமா ஆமாங்க தோழி
பேசாம தறந்து விட்டுட்டு ஏ ஆனா நம்ம வந்து ஜில்னஸ்காக நம்ம போட்றோ காத்து வர்லல்ன் ஆனா அதுக்கு இது எவ்ளோ பரவால்ல காத்து வர்லனாலு பரவால்ல போறப்ப காத்து வரதா போவுது இது ஏசிய போட்டு உள்ள ஒ ஒக்காந்திருந்தா நம்மளோட மூச்சையே உள்ள சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி வராதது கூட வந்துரு அந்த அளவுக்கு இருக்
உம் ஆமாங்க தோழி நா என்னனா நா நெறைய அனுபவெச்சிட்டே அதே மாரி பை க்ல நம்ம எவ்ளோ தூர போனாலு ஒன்னுமே ஆவாது நீ என்ன சாப்ட்டு போனாலு ஒன்னுமே ஆவாது
ஆம்மா எப்ப வேணா சாப்பலா எங்க வேணா சாப்படனா ஒண்ணுமே ஆகாது ஏனா நம்ம நம்ம ஹெல்மெட்ட போட்டு தான போறோ நம்ம ஹெல்மெட் போட்டுதான போறோ என்ன சிஸ்டர் நம்ம ஹெல்மெட் போ நம்ம ஹெல்மெட் போட்டுது போறோ அதுவும் நம்ம குளோஸ் பண்ணி தா போறோ ஆனாலு நம்ளுக்கு அந்த மாரி எந்த ஒரு இதுவும் வந்தது கிடையாது இந்த இது வந்து மெயின் வந்து ஏ சி உள்ளையே சுத்தரனாலதா வருது ஆ இந்த மாரி இதல்லா யூஸ் பண்ணாம எவ்வளோக்கு எவ்ளோ அவாய்ட் பண்றமோ அந்த அளவுக்கு நல்லது நெஜமாவேக ஆ
அப்றோ வேற என்ன வேற என்ன இன்னைக்கிஸ் சமச்சிங்க எப்ப பசங்களுக்கு
இன்னைக்கி சுண்டல் கொழம்பு வச்சந் தோழி நீங்க என்னா வெச்சீங்க
ம் அதேதா சப்பாத்தி குருமா
ஓ அப்டியா ஆ நாங்க வந்துஸ் சுண்டல் கொழம்பு சாதம் முருங்கக்கீரை இதல்லா பண்ணோ ஏ உங்களுக்கு நீங்க இப்ப வீட்ல இருந்து எதுவு வேலல்லா பாக்கறீங்களா தோழி அந்த மாரி எதா ந்து பண்ணிரிக்கீங்களா இல்ல வீட்ல இருந்து அ இப் இப்ப வந்து வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க நீங்க ஒர்க் பிரம் ஹோம் மாரி எதும் பாக்றீங்களா
இல்லங் தோழி
ஓ எதாவுது பா எதாவுது வேல இருந்தா அந்த மாரி ட்ரை பண்ணுன்னுங்க தோழி ஏன்னா நம்மளுக்குன்னு எதாது ஒரு ஏன் பண்ணமா ஒரு அமோட் வந்துச்சுன்னா நம்ம கை செலவுக் ஆயிக்கும்ல்ல அந்த மாரி எதாவ்து ட்ரை பண்ணுங்க தோழி அ ஏன்னா எதாவ்து நம்ம பண்ணாதா நம்ம நம்மள் ஜஸ்ட்டு ஒரு க எ எல்லாத்துக்கு அவுங்ள எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு அம்ம ஜஸ்ட்டு நம்மலு தேவைக்கு நம்ம யூஸ் புண்ணிக்லால்லா அ அந்த மாரி பண்ணிக்கிலா தோழி எதாவது வீட்ல இருந்து ஆ ட்ரை பண்ணுவு ட்ரை பண்ணிட்டு எதாது இது பண்ணுவூ ஒர்க் ஃப்ரம் ஹோமு இப்ப நெறைய அவைளபிள் இருகுன் போட் டுட்ருக்காங்க எல்லா எடத்லியு போட்றாங்க சர்ஜ் பண்ணு நம்பிககியானத சேருவோ சேந்து பண்ணா எது ஆ தோழி ய நேரம் முடிய போகுது தோழி அ சரி
லார் தோழி நா கட் பண்ற
அ ஓகே தோழி